ஹாய்
ஹாய்
எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க சாப்பிட்டீங்களா
இல்லா இல்ல நீங்க
ஆ சாப்ட்டே ஏ டைம்‌ ஆச்சுல்ல நீங்க சாப்பில்லால
இன்ன மேல்தா சாப்பிடணு என்ன சாப்ட்டீங்க
மார்னிங் சாப்ட்டீங்ளா நா வந்துட்டு சாப்பாடு கொழம்பு ரசம் சாப் நீங்க மார்னிங் சாப்ட்டீங்ளா
நா சும்மாதா ஜஸ்ட் ஒரு வாக் போய்ட்டு இருக்க அவ்ளோதா
ம் படிச்சுட்டுருக்கீங்ளா
ஆஹ் ஆமா நா படிக்கிறே நீங்க
ஹவுஸ் வைப்
ஆ ஓகே ஏன் நீங்க மார்னிங்லருந்து சாப்பிடாமருக்கீங்க
இனிமேத்த சாப்பனுப்ப கொஞ்சோ ஓர்க் இருந்துச்சு
ஆஹ் உங்களுக்கு கேம்ஸ் எல்லா வெளயாட தெரியுமா
தெரியும்
கார்ட்ஸ் அந்த மாரி கேம் லா வெளயாடுவீங்ளா என்ன கேம்லாம் வெளயாடுவீங்க ஆஹ் வெளயாடுவோ நாங்களு நீங்க என்னைக் கேம்லா வெளயாடுவீங்க
ரம்மி வெளயாடுவோ செவன் கார்ட எல்லாமே செவன் கார்டு வெளயாடுவோ
ஆ ஓகே
வெட்டு வெளயாடுவோ தாயம் வெளயாடுவோ
ஆ நீங்க டூர்லா போயிற்கீங்ளா ஃபேமிலியோடலாம்
போயிருக்கோ
எங்கல்லா போயிருக் நீங்க டுருக்கு அஹ் அப்றோ
மதுர போயிருக்கோ
ஆஹ் எப்படி இருந்துச்சு எடமெல்லா நல்லாருந்துச்சா
நல்லாருந்துச்சு
சுத்தி பாக்குறக்கலா
ஆஹ் நல்லாருக்கு
பிளேசஸ்ல்லா ரேட்ல்லா ஓகேவா இருந்துச்சா சாப்பாடு ஃபுட்ஸ்ல்லா
நீங்க எங்க போயிருக்கீங்க
நானு திருச்சாந்தூர் ராமேஸ்வரம் அ அந்த மாரி எடத்துக்கலா நெறய எத்துக்கு போயிருக்க உங்களுக்கு சமக்கறக்கு அதெல்லா தெரியுமா
ஆ தெரியு
என்னால சமப்பீங்க
எல்லாமே சமைப்போ
எல்லாமே ச நீங்க எது நல்லா சமப்பீங்க
எல்லாமே சன் செய்வே
எல்லாமே செய்வேனா எந்த மாரி
ம்ம்
நான்வெஜ் வெஜ் எல்லாமே சமப்பீங்ளா
ஓ எல்லாமே செய்வ நீங்க
ஆ நானு சமப்பே பட் கொஞ்ச கொஞ்ச எல்லாமேல்லா தெரியாது இன்னு உங்களுக்கு நல்லா சா தெரிஞ்ச ரெசிபி ஏதாச்சு ஒன்னு சொல்லுங்க எப்டி செய்யனு சொல்லிட்டு ஆ ஏதாச்சு‌ ஒன்னு சொல்லுங்க சமக்கிறதுல
சாம்பாரு
ம் அதோட ரெசிபி சொல்லுங்க எப்பிடி செய்வீங்கன்னு
ரெசிபி சொல்லவா
ஆ ஆமா எப்டி சமப்பீங்க என்னனு
ஃபஸ்ட்டு கேஸ பத்த வைங்க அதுக்கு மேல குக்கர வைங்க
அ அப்றோ
பருப்பு கழுவி பருப்பு போடுங்க
அ
விசில் வந்தது உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அறுத்து வச்சு சாம்பாருயிக்குள்ள போட்டு சாம்பார் தூளு மொளகாத் தூளு புளிக் கொழம்பு சீ புளி ஊத்தி உப்பு இதெல்லா போடுங்க
ஓகே அப்றோ
அவ்ளோ தா
அவ்ளோ தானா சாம்பார் ரெடியா அவ்ளதா ப்ராசஸா
ஆ நீங்க எப்டி வப்பீங்க
எனக்கு சாம்பார்ல்லா வக்கத் தெரியாதுங்க
ஆ அப்றோ என்ன தெரியு
நா சும்மா மேகி பாஸ்தா அந்த மாரில்லா தா செய்வ வேற எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது
சேரி சேரி உங்க வீட்ல எத்தன பேர் இருக்கீங்க
எங்கள் வீட்ல நாங்க எங்களோட ஃபாமிலி கொஞ்சு பெருசு அண்ணா ட்வின்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அக்கா இருக்காங்க அத்த இருக்காங்க மாமா அம்மா எல்லாரு அ எட்டு பேர் கிட்ட வந்துருங்க
சேரி சேரி சேரி ஆ
உங்க வீட்ல நீங்க எத்தன பேரு
எங்க வீட்ல அதே பே எட்டு பேர்தா
ஆ ஓகே ஓகே எட்டு பேருக்கு எப்டி சமைக்கறதுகெல்லா மெனேஜ் பண்றீங்க சீக்கிர எத்தன மணிக்கு எந்த்ருச் சமப்பீங்க மார்னிங்
ஆறு மணிக்கு எந்திருப்போ
அ எத்தன மணிக்கு சமைப்பீங்க ஆறு மணிக்கு எந்துருச்சு
ஆறரைக்கு செஞ்சேனா எட்டுக்குள்ள முடிச்சிருவே நா செய்வே இல்ல எங்க அக்காவு செய்வாங்க
ஓகே ஓகே மார்னிங் அ டிஃபனா இல்ல சாப்பாடேவா மார்னிங் உங்க வீட்டுலல்லா
டிஃபனு செய்வோ சாப்பாடு செய்வோ
ஆ ஓகே ஓகே உங்களுக்கு நான்வெஜ்லா எ எத் நல்லா சமைப்பீங்க
சிக்கன் செய்வோ
ம் ஓகே மட்டன் ஃபிஷ் அதல்லா செய்ய மாட்டிங்ளா
ம அதெல்லா செய் மாட்டோ சிக்கன்டு எடுப்போ
ஓ ஓகே ஓக் சிக்கன் தா எல்லாருக்கு உங்க ஃபாமிலில புடிக்குமா
ஆமா
ஆ ஓக்
உங்க அக்கால்லா எங்க இருக்காங்க
எங்க அக்கால்லா ஒர் அக்கா ஒர்க் பண்றாங்க இன்னொரு அக்கா பாங்களூர்ல ஸ்டே பண்ணி இக்காங்க
ம்
அவுங்குக்கு மேரேஜ் ஆஹா இல்ல அவங்க வேலைக்ல்லா போறதுல்ல மரிட் அவுங்க பாப்பா இருக்காங்க ருவாங்க நெக்ஸ்ட்டு வீக்கு
நெக்ஸ்ட் வீக் வராங்ளா
ஆ ஆமா வருவாங்க
செ
உங்க வீட்டல உங்களுக்கு உங்க பசங்கள்லா என்ன பண்றாங்க
ஓகே
அவங்க நேம்லா உங்க பசங்க நேம்லா என்ன
ஓ சூப்பர் சூப் க
ஆ ஓகே ஆ உங்களுக்கு கூட பிறந்தவங்களா யாரு இல்லயா
எல்லா திருப்பூர்ல க் காங்க
ஓ ஓகே ஓகே
ஓகே
இன்னொரு பொண்ணு பேரு சுவாதி
ஆ ஓகே ஓகே சு
ம் ஹலோ